ம் காலேல எத்தன மணிக்கிடா எந்திரிக்கனு
காலேலயா பா பாப்பாக்கு ஸ்கூல் இல்ல அதுனால நம்ம எழுந்துக்குற டைம் தாக்கா நீங்க
ஓ ஓகே ஓகே ஓகே நா நாங்கி மீ வந்து ஒரு ஆறு மணி ஆரைக்கு எந்திரிச்சுருவே இல்ல இல்ல அஞ்சே முக்கால் அஞ்சு ஆறு மணி குள்ள எந்துருச்சுருவே
ஏ அப்டி எதுனா வேல இருக்குங்ளா
அ அப்டில்லா ஒரு வேலயு இல்லைங்க காலேல அ இ அ அதாவது இங்க வீட்ல இருக்கனாலு அப்டித்தா இங்க நாங்க தனியா போனப்பவு அப்டி தா அது என்னவோ க ஃபர்ஸ்ட்லருந்தே அதே பழக்கமாயிருச்சா இது ரொம்ப டயடா இல்ல எங்கயாவது போயிட்டு வந்தோ கொஞ்சோ தூக்கங்கெட்டு போச்சு அப்டிங்கிறப்ப மட் தா அதுமே மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஆறே முக்கால் ஆர்ற வரைக்குந்தா அப்ப அது வாட்டுக்கு தூக்கோ தெளிஞ்சுரு ஆனா எனக்கு முன்னாடி இவரு எந்துருச்சுருவாரு நா பத்துபே அது கல்யாண ஆன புதுசுலருந்துமே அது தா ஒருக்கா சண்ட வந்தப்ப கூடோ ஒ வீட்டுக்காரி எந்துச்சு வர மாட்டிக்கிறா அப்டிங்கிற மாரில்லா பேஸ்னாங்க ஆனா வந்து அப்பருந்தே பழகிப் போச்சு அதுல இருந்து அப்பறோ அவய்ங்களு கேட்டுக்கர்து கெடையாது ம் எங்க அப்டியே மிஞ்சி மிஞ்சி போனாலு நா எந்துருச்சே அப்டின்னா ஒன்னா வீ ட்ட கூ வீட்ட கூட்டிடுவே வாசல் கூட்டிடுவே தண்ணி புடுச்சு வப்பே இதுகு மட் ட்டுந்தா அதுக்கப்பறோ சாப்ட போயிருவே வேற எந்த வேலயு எனக் இருக்காது அதுக்கு எதுக்கு நா நேரமே எந்திரிக்கனு சாப்பாடு செய்ய தான நா எந்திரிக்கனு அதுக்கு எதுக்கு இந்த வேல செய்யறதுக்கு ஒரு மணி நேரங் கூட ஆவாது ஒரு அ இல்ல வாசல்ல
அது என்னனா நம்ம வேல எங்க மாமியார் வீட்ல போனாலு இது இந்தப் பிரச்சன தா நடக்கு என்னனா நா நா வந்து நைட் ஷிஃப்ட் பாப்பே நைட் ஷிப் பாத்துட்டு எப்டி காலையில சீக் சீக்கரமா எழுந்துக்க முடியு ஆனா பேச்சு இப்புடிதா வரு ஓ பொண்டாட்டி இன்னு வரலையா எழுந்து அதுவு இல்லாம எங்கா எங்க வீட்டுக்காரர் வேற அங்க போனா வேற கா காஃப் அ காஃபி எல்லா எடுத்து வந்து தருவாரா பாரு கா எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க அவ வந்து காஃபி எடுத்துன்னு போயி
பொய்தாரா
அப்டின் சொல்லிட்டே அது வந்து எங்க வீட்ல வந்து சாதாரணமா எடுத்துப்பாங்க என்ன நெனச்சுருப்பாங்க ரெண்டு பேரு வேல செய்றாங்க அவுங்களுக்கு ஏத்த மாதிரி அவுங்க மாத்திப்பாங்க அப்டி இப்பையு அப்புடிதாங் கா அவரு வந்து காலையில எழுந்து கெளம்புறாரு அவர் வந்து கா என்னைக்காச்சு ஒரு நாள் அவரால முடியலன்னா என்ன கொஞ்ச விட்டுட்டு வா அப்டின் சொல்வாரு ஏனா கொஞ்ச தொடர்ந்து நடந்து போனு இல்லன்னா வந்து நீ ஏஞ்சிக்கிறப்போ எழுந்துக்கோ ஒன்னு ப்ரச்சன இல்ல ஏன்னா நைட்டு அப்ப தம்பி தூங்கற்துக்கு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா அ காலையில இருந்து நா தூங்கவே மாட்டேங்கா ஏன்னா அவ தூங்குற அந்த ரெண்டு மணி நேரந்தா எனக்கு வேல எல்லா வேலையு மீதி எல்லா வேலையு முடிக்கிறதுக்கு கவ் க பொழுதனைக் க்கு வேல செய்ற நீ வந்து தூங்கு அப்டின் சொல்லீட்டு விட்ருவாரு ஆ இதுதா சமைக்கணு அதுதா சமைக்கணுல்லா கெடையாது உன்னால எது முடியுதோ சமைச்சுக்கோ அப்டின் சொல்லுவாரு இன்னக் கூட நா வேணான் சொன்னே வெளிய வேண்டா நம்ம வீட்லயே செஞ்சுக்கலா இல்ல பரவாயில்ல வா பொயிட்டு வரலா அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலா இப்போ கொஞ்ச நாளா என்ன ஆச்சுன்னா ஆ வெளிய நம்போ இப்போ ஒரு பத்து ரூபா ஒரு பொருளு ஒரு டீ வந்து பத்து ரூபா அப்டின்னா ஒரு இருவத்தஞ்சு ரூபா வரையு விக்கிறாங்க அது ஏன்னா அந்த இதுக்காக கேஸ் வேலைனால ஆமா ஒரு டீ நாங்க வந்து இப்போ டோர்னமெண்ட் போனு அந்த ரோஸ் மில்க் வந்து நல்லாவே இல்ல சுத்தமா எங்களுக்கு ஒரு மாரி மயக் கமா வந்துருச்சு ஒண்ணுமே முடியில நா வந்து எப்பயுமே வீட்ல இருந்தே போட்டு எடுத்துட்டு போய்டுவே அன்னைக்கு வந்து என்னன்னா எங்க பாப்பா வந்து ஒரு சம்பவோ பண்ட்டா அந்த சம்பவத்துனால கொஞ்ச டென்ஷனா இருந்ததுனால வீட்லேயே விட்டு பொயிட்டோ போ ட்ட தெல்லா வீட்லயே விட்டுட்டு பொயிட்டமா அங்க போய் பாத்தா அவ வந்து பசிக்குது அப்டின்றா குட்டி பாப்பா இல்லைங்ளா அங்க பொயிட்டு செரி அங்க மோ ஆ எண்ண பொருள்லா குடுக்க மாட்டோ பழ வகைகள் தா நெறைய எடுத்துட்டு போவோ ஆப்பிள் எடுத்துன்னு போவோ கட் பண்ணிட்டு திராட்ச எடுத்துன்னு போவோ வாழ்பழ எடுத்துன்னு போவோ அது மாரி எடுத்துன்னு போயிட்டு அ குடுப்போ அங்க ரோஸ் மில்க குடுத்தோ ஒரு ரோஸ் மில்க் எவ்ளோ மிஞ்சி போனா எவ்ளோ இருக்கு பாருங்க முப்பது ரூபா இருக்கு அங்க வந்து ஒரு ரோஸ்மில்க்கே அ எண்பது ரூபாக்கு வித்தாங்க வேற வழி இல்லாம வாங்குனோ ஆ வேற வழி இல்ல வாங்கிதா ஆகணு அப்டின் சொல்லிட்டு வாங்குனோ ரொம்ப பெரிய க்ளாஸ் கூட இல்லேங் அக்கா நம்ப எப்பயுமே போடுறதுல அதுதா பாலு திக்கா இல்ல அல்ல எதுமே இல்லைங்க ஆ ஆனா வேற வழி இல்ல இந்த வெயிலுக் கு அது வாங்கிதா ஆகுற மாரி ஆயிடுச்சுங்க அதனாலே யோசிக்கறதா இருக்கு இப்பல்லா வெளிய போய் எங்கானா சாப் புன்னுனா கூட நம்ப
அ நம்பளுக்கு நாய் இப்பல்லா மொதல்லல்லா அப்படிதா யோசிப்ப எப்படி இருந்தாலு ஹோட்டல்ன்னு போயிட்டோம்னா ஆ நா வந்து எனக்கு டேஸ்ட்டு எனக்கு இங்க சரியில்ல அங்க அங்க சரியில்லனு ஏதாவது சொல்லுவோ அப்டின்னு எந்த ஹோ ட்டல் கொஞ்சோ பெரிய ஹோட்டல்ல தா பாத்து போவோ அப்படி போகற போவே ஒரு ஆயிரரூபாய மிஞ்சு நா திங்கற இதுக்கு நானே கம்மியாதா இது பண்ணுவே அவுரு எனக்கு ஏத்த மாரிது ஆ அப்படி தா வரு‌ ரெண்டு பே ஒரு ரெண்டு பேர்‌ போறநால
ஆயிரபா ஆமா ஆயிரத்தைநூர்பா கொறையாது அக்கா நாங்க அவ கொஞ்சோ லைய கொஞ்சோதா சாப்புடுவா நம்ம லைட்டா வந்து ஒரு நானு ஒரு பட்டர் சிக்கனு எதனா ஒரு சூப்பு அப்புறோ வந்து வேற எத ஸ்டாட்டரு இது ஒரு லாலிபாப் சிக்கனோ இல்ல அது இல்லாம வேற எ எதனா ஸ்டாட்டர் நீங்க சொன்னீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர் அது மாரி எதுனா நீங்க சொன்னீங்கன்னா கூட ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தெட்நூறுபா கிட்ட வந்துருங்க
கண்டிப்பா வந்துரு ஆனா நா தா சொல்லுவ வெளியில போயிட்டாவே நா மட்டுதா எனக்கு வேணு எனக்கு அது வேணு இது வேணுன்னு வாங்கி சாப் டுவ இவுரு கூட சொல்லுவாரு இல்ல வீட்ல போய் சாப்ட்டுக்லா அப்டின்னு சொல்லுவாரு இப்ப என்னா ஆச்சுனா எனக்கு அல்சர் வந்ததுல இருந்து அவுரு அப்படியா ஆப் போசிட் அன நீ சாப்பட்லானு ஒனக்கு ஆசையா இருக்குன்னு நீ ஆசா எனக்கு இது வேணும்ன் சொல்லுவேல வா போய் சாப்பட்லாம்பாரு அய்யயோ எனக்கு வயிறு எறியறது நெனைச்சாவே இல்ல பரவாயில்ல எனக்கு வந்து வாய்க்கு ருசி இப்ப சாப்ட்ருவ அப்றோ எ வை வயிறு எரியறது எனக்கு மட்டுதான தெரியு அதுக்கு
தாங்கவே முடியாது வலிக்கு இல்லைங்ளா இப்ப ரொம்ப கொஞ்சோ கம்மி‌ஆயிடுச்சு அக்கா ஃபர்ஸ்ட்டு வந்து பாப்பா பொந்தப் பல்லா வந்து என்னன்னா நறைய வாட்டி என்னால சமைக்கவே முடியாது பொழுந்தன்னைக்கு பாப் பாவே பாத்துட்டு இருப்பனா சமைக்க ஃபஸ்ட்டு ஒரு அக்கா வேல செ க்கு வந்தாங்க வேல செய்யறதுக்கு அவுங்க பாத்ரோ மட்டு வாஷ் பண்ட்டு போயிடுவாங்க வீடு மாப் பண்ட்டு போயிடுவாங்க சமைக்கறதுக்கு ஆள் வைக்கல ஆனா ஏதோ ஒரு சாம்பார் செய்னா கூட நம்ப தம்பி விட் டாதா செய்யற மாரி இருக்குங் அப்போ அப்பல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு‌ அப்போல்லா வந்து ஆ ஆ எங்க ஆர்டரு பண்ணா இன்னு கொஞ்சோ காசு அதிகமாவுன்ட்டு நாங்க போயே சாப்ட்டுக்லா வா போலா அப்டினு
போல அ அ அ இங்கே அதல்லா வந்து இப் இது பண்ணியாச்சு ஆனா எனக்கு என்னன்னா இவர் எதுவுமே டக்குன்னு வந்து ஹெல்ப்பே பண்ண மாட்டாரு அதுதா இங்க ஏனா இத்தனால இப்பதான போயிருக்கோ ஆனா நா சொல்லிட்டுதா இருப்ப கடைசியில வந்து எப்டி இருந்தாலு நா சோறு ஆக்கி போட்டு தானே திங்கணு உங்களுக்கு நானு வந்து பழி வாங்கறேமா அப்டிங்க மாதிரிதா பேசிட்டு
அது வந்து என்னன்னா அவுங்க அம்மா அது மாரி அப்பா யாருக்குனா யார்னா இருந்தாங்கன்னா எதன்னா பேசுவாங்க எவ்ளவுதா வந் ந்து நம்ம மாமியார் கிட்ட நல்லாவே இருந்தாலு அவுங்க ஆ என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஏ பைய்யன ஆ எ பையன வேல வாங் அவுங்க பைய மேலே தப்பு இருக்குன்னு அவுங்களுக்கு தெரியு ஆனா எனக்குமே ஒரு ஸ்டேஜ்ல வந்து எனக்கு நா கூட இதெல்லா வந்து கடந்து வந்திருக்கே தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க நா வந்து நைட் ப்ட்ல போயிட்டு வருவே நாங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சோ தனியாவே இருந்துட்டோ அ நாங்க இந்த ஆ இரு போவோ ரெண்டு நாள் மூணு நாள் நீங்க போற மாரி ரெண்டு நாள் மூணு நாள் இருந் துட்டு மறுபடியு வீட்டுக்கு வந்துருவோம அதனால எனக்கு அவ்ளோவ தெரில அப்போ வந்து இந்த கோவிட் டைம்ல தா ஒரு ஒரு வாரோ சேந்தாப்புள்ள இருந்தப்போதா ஆ எங்க ஆள் வந்து தோச சுடு டைம் ஆயிடுச்சு எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு சொல்ட்ட
ஆ
அதுக்கு எங்க மாமியார் பண்ணாங்க பாரு ஒரு ஆமக்களோ எ பைய போய் தோச சுட சொல்றா அவ ஏய் அது நம்ம எப்பயுமே வீட்ல அப்டித்தானே சொல்வோ பசிக்கிது ஏதாது தோச சுடுறா என டைம் ஆயிடுச்சு காலையில நா அவுங்கள பாத்துக்கிறப்போ நைட் அவுங்க இருந்தானே என்ன பாத்துக்கணு அப்டின்ட்டு
இங்கயு ஒரு அது கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு ஏனா நானு அந்த மாரில அனுபவிச்சே நா எப்டி அனுபவிச்சேன்னா சும்மா எ பையன பேசி ட்டே இருக்கிறா எப்ப பாத்தாலு திட்டிகிட்டே இருக்கிறா ஆமா உங்க ஒய் வேல செஞ்சது அப்டித்தான் எ ரெண்டு பேத்தயு அப்டிதா செமா சண்ட வந்துச்சு ஒங்க ஒய ஒரு வேள செய்யல செய்யவே வுட்டா நீங்க போய் பய கஷ் அ செஞ்சிங்க அப்போ வந்து எப்டி செஞ்ச வலை வருது நானே கடைசி வரைக்கு நா உங்கள மாரி நானு வேல செஞ்சு கொடுத்துட்டே இரு ப்பனா எனக்கு அப்டில்ல இருக்கும்முடியாது இந்த இந்த காலத்துலயே யாரு அப்டி இருக்க மாட்டாங்க பேர் செய்யறதுதா அது புள்ள பெத்தாலு நா மாட்டு தா பெத்தனா அப்ல்லா இல்ல இல ரெண்டு பேர் சேந்தனா அப்ப ரெண்டு பேரு எல்லாருமே கஷ் டோ நஷ்டோனா ரெண்டு பேரு பண்ணு செரியான சண்டனா சண்ட அப்றோ வந்து அப்டியே வந்து இது பண்ணி அப்றோ அஞ் இன்னொன்னு என்ன அப்டின்னா அண்ணி வீட்ல அண்ணி எந்த வேலையு செய்ய மாட்டாங்க சாப்பாடுல ஆகாகவே தெரியாது
ஆ
அண்ண தா எல்லா செய்வாங்களா அதையு நா சொல்லி காமிச்சிடுவா உங்க உ புள்ளயு மையினியு வந்து எந்த வேலயு செய்ய உக்காந்துருக்க வேண்டிதா நாங்களா வந்து எனையு அண்ணாவு பாத்தா உங்களுக்கு எப்டி தெரியுது நாங்களே எல்லா வேலையு இழுத் செஞ்சுட்டு இருக்கோமா அப்டினு சொன்னா கம்முனு இருப்பாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க
ஆ அது வந்து என்னன்னா நம்ம கரெக்டா தா பேசுவோம்க்கா ஆனா அந்த பொண்ணு அவ்ளோ பேசுது பாரு வாய் வாய் வாய்
அதேதா
நா வந்து கொஞ்ச நாளு அமைதியா இருந்தேன் ஒரு ஒரு ஆறு மாசம் வரியா அமைதியா தா இருந்தேன் அதுக்கப் அப்றோ ஒருவேளை நம்ம பேசாம இருக்கிறதுனால தா இப்டி பண்றாங்களோன்னு சொல்லி எனக்கு கோவம் வந்து டுச்சு நெறைய இட இல்ல வந்து இப்டிதா பண்ணுவாங்களா ஆ எப்டி சொல்றது எங்க இப்பயும் இப்ப வரயுமே அ எவ்ளோ தா நா குள்ளோஸ்சா இருந்தாலு எங்க வீட்டு விஷயோ எல்லாமே தெரியும் அவருக்கு ஆனா அவர் கிட்ட இருந்து ஒரு விஷயம் வாங்கறதுக்குள்ள அப்டியே ஏதோ அ நா கேட்னே இருப்பேன் ஒரு விஷயத்த என் என்ன ஆச்சு யார் போனாங்கன்னா தெரில போயிருப்பாங்க எல்லாரு நா நெனக்கிறேன் ம் நா எதும் கேட்டுக்கல அத பத்தி நா போனே பண்ல நா போனே பாக்கல
அ
நா இனிய ஃபுல்லா பிசி அதெல்லா கூடவா என்ன கே ட்டு விருப்பாங்க உனக்கு வேற வேல இல்ல போய் வேல இருந்தா போய் பாரு போ இப்டிதா இருக்கும்
இப்ப என்ன பண்ணது எல்லா அப்டி தா இருக்கு நா அதா சொல்லுவே கட இல்ல என் புள்ளய அடிச்சாவது நா வந்து வேல வாங்கிருவே உங்கள மாரில பண்ண மாட்டேன் அப்டின்ருவே இப்டித்தா சண்ட எந்நேர பாத்தாலு இப்டித்தா சண்டயாவே கெடக்கு வேற என்ன பண்றது நாம எப்டி எதோ ஒன்னு இல்லடா நாமளே ஒரே ஒரு நாமளே வேல செஞ்சுட்ருக்கறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு டைமுக்கு மேலே கஷ்டமா இருக்கும்ல
ஆமா
நம்ம இன்னொரு இது எல்லாமே மேனேஜ் பண்ண முடியாதுல்ல
ஆமா செரிங்கக்கா நா அப்றமா பேசுறே ஆ பை பை